ஓ சாமி
ஆங் சாப்ட்டேங்க சகோதரி நீங்க சாப்ட்டீங்களா
ஆ சாப்பிட்டேன்னு தோழி வீட்டுல எல்லாரு தூங்கிட்டாங்களாங்க தோழி
ஆங் வீட்டுல இன்னு தூங்கல சகோதரி தம்பி இன்னு விளயாண்டுட்டுதா இருக்கான் தூங்குவான்னு பாத்தா தூங்கமாட்டேங்குறா சகோதரி ஆனால அவர் வந்துட்டு அவ அவரு அவே கூட விளாண்டுட்டு இருக்காரு சகோதரி நம்ம பக்கத்துல வந்தா நம்ம விளா ஏதாவது பேச விட மாட்டானுங்களா ஆனால நம்ம போயிருக்கோமோ உக்காந்து இருக்க சகோதரி வெளியே காத்து வாங்கிட்டு
சரி சரிங்க தோழி
நீங்க சகோதரி உங்க வீட்டு பக்கத்துல எல்லாம் குட்டி பிள்ளைங்களாம் இருக்காங்களா
இல்ல இல்லேங்க தோழி
சேரிங்க பக்கத்துலல்லா வீடுங்க எல்லா இருக்குமா சகோதரி
ஆங் வீடுங்கல்லா நெறைய இருக்கும்ங்க தோழி
சேரிங்க சகோதரி ஒங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்க உள்ளூர்லயே இருக்காங்களா இல்ல வெளியூர்ல பக்கத்துஊர்ல தா இருக்காங்களா
என்னாதுங் தோழி
உங்களோட கல்லூரி ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரென் இங்க இருக்காங்களா
இல்ல இல்லைங்க எல்லாருமே பக்கத்து பக்கத்துலதாங்க தோழியிருக்காங்க சில பேரு வந்து வெளியூர்ல இருக்காங்க இன்னொரு டிஸ்டிக்கு விட்டு இன்னொரு டிஸ்டிக் தொழி
ஓ சேரி சேரிங்க சகோதரி அவங்க எல்லா மீட் பண்ணுவீங்களா இல்ல அடிக்கடி போய் பாப்பீங்களா இல்ல ஃபோன் பாக்கலா
சந்திப்போங் தோழி அப்பப்பைகி சந்திப்போங் தோழி அப் ஃப்ரீயா இருக்க டைம்ல காலு அ தொலைபேசி மூலியமா அழைத்து பேசுவோ தோழி
சேரி சேரிங்க சகோதரி
ஆ பரவாயில்லங் தோழி நீங்கங் தோழி காலேஜ் அ கல்லூரி படிப்புல படித்த மாணவர்களுடன் பேசுவீங்களா தோழி
ஆங் அவங்கல்லா டச்சுல இருக்காங்க சகோதரி நா பேசுவேன் சகோதரி நா ஊருக்கு போனாதா அவங்க எல்லாம் பாக்க முடியும் அவங்க எல்லாம் வந்துட்டு அம்மா இருந்த ஊர் பக்கத்துலதா இருக்காங்க நா இங்க கணவர் ஊர் வந்தே சா அம்மா ஊருக்கும் இப்ப நான் இருக்கிற ஊருக்கும் ஒரு நூத்தம்பது கிலோமீட்டர் தாண்டிருக்கு சகோதரி ஆனாலும் நா அதிகோ போ முடியாது எப்படியும் பஸ்ல போனா அதா மூணு நாலு பஸ்ஸு மாறனும்ங்கள ட்ரெயின்லதான் போ முடியும் ட்ரெயின்தான் வந்து ஒரு நல்ல நமக்கு வசதியான போக்குவரத்தாருக்கும்
அப்படிங்கும் போது நா அம்மா ஊருக் இங்கிது நா போனேன் அப்ப எப்ப யாவது அவங்கள பாப்பே சகோதரி நானு அல்லாம் அவுங்க ஊர்ல எங்க ஊர் எங்க அம்மா ஊர்ல இருந்து எல்லாம் ஒரு ஃஆப் நவர் தொலவிலதா இருக்காங்களா வீட்டயும் எல்லா எல்லாரும் சகோதரி கொழந்தைங்களோட இருப்பாங்க சில பேருக்கு இன்னு மேரேஜ் ஆகல சில பேரு வேலைக்கு போறாங்க சில பேத்துக்கு இப்பதா கல்யாணம் ஆச்சு எல்லா ஆளாளுக்கும் ஒரு வேலைல இருக் தாங்க நம் நம்ம நம்ம பாக்கலானு போம்போது அவங்க ஒரு வேலைய இருக்காங்க அவங்க ஃப்ரியா இருக்கும்போது நம்ம ஒரு வேலையில இருப்போ வேணுனுனா வந்துட்டு போன்ல பேசிப்ப சகோதரி இல்லாட்னா வீடியோ கால் ஏது பண்ணாங்கன்னா அப்ப பாத்துப்போ அவ்ளோதா
சேரி சேரி சேரிங்க தோழி எனக்குல்லா பாத்திங்னா பக்கத்துலேயேதாங் தோழி ஒரு நாலு வீடு தள்ளி இது மாரிதான்ங் தோழி சுத்தி இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே
இப்ப நம்ப சகோதரி இப்ப கல்யாணோ ஆகவே நம்ப எடுத்தோனையு நம்ப நீங்க எங்க வேணாலு போலா பிரச்சன இல்ல உங்களுக் இப்ப நா வந்து கொழந்த இல்லாம இருந்தேன்ன சகோதரி நா யோசிக்கவே வேணா இப்பவே தோன்ற நேரோ நா எங்க வேணாலு போலா அப்படியே கெளம்பி கொழந்த இருக்க அவன துக்கிட்டு எங்க போக ஏன கை கொழந்தைய இருக் அதனாலதா அதெல்லா எனக்கு ஒரு யோசனைய இருக்குதடி
ஆமா ஆமா தோழி கேள்வி கேட்பாங்க தோழி தம்பிய பாத்துக்கவே நேரோ சரியா பெருந் தோழி
கண்டிப்பா சகோதரி அது இல்லாம சகோதரி இப்ப அவங்க வந்துட்டு அவன நா மெயின்டெயின் பண்றதுக்கு ஒரு ஆள் வேணு சகோதரி அவன வெளிய கூட்டிட்டு போனாலோ புடிச்சாலோ நமக்கு வந்து நம்ம அந்த அளவுக்கு நமக்கு ஒத்துழைக்க மாட்டேங்குது தோழி அவனுக்கு வந்து ஒடம்பு சரியிலாம பொயிருதுங்ளா அப்டிங்குபோது க்கு ஒரு அர மண் நேரோ ஒரு தொலைவுலதா இருக்கோ ஒரு மண் நேரதா பஸ்ல பொய்ட்டு வந்தற்லா நம்ம தாராளமா போலா ரெண்டு மூணு பஸ்சு மாறுனும்போது நமக்கு வந்து ரொம்ப டயாடாயிரு அவனுக்கு வந்து ரொம்ப டயாடாயிருது அப்டிங்கு போது வந்துட்டு கொஞ்ச பயனெல்லா பண்ணும்போது கொஞ்சோ யோசிச்சு அவனோட நிலைமைய யோசிச்சு பாத்து பண்றதா இருக்கு சகோதரி
சேரி சேரிங்க தோழி
ம் நீங்க எங்கயாது வெளியூர் பயணல்லா போயிருக்கீங்ளா கல்லூரில வந்துட்டு டூர் மாதிரி
ஆ பொயிருக்கே தோழி அதா ஊட்டி போனே தஞ்சை பெரிய கோவில் போனே அப்றோ பாத்திங்ன்னா திருச்செந்தூர் போனே
சேரிங்க சகோதரி
நீங்கங் தோழி எங்கயாவது வெளிய போனீங்ளாங் தோழி
இல்ல சகோதரி நா கல்லூரி படிக்கும் போது கடைசி வருஷோ போலானு பிளான் எல்லா போட்டே சகோதரி எங்க வீட்டுல எல்லா வந்து டூருக்கெல்லா ஒத்துக்கவே மாட்டே காலையில போனா சாய்ந்தரோ வர மாரி டூர் இருந்தா போன்னு சொன்னாங்க
அவுங்க கையில கால்ல விழுந்து கெஞ்சி கூத்தாடி ஃப்ரெண்ட்ஸ் எல்லா வர்றாங்க இங்க ல்லா வராங்கன்னு சொல்லி ஒரு டூருக்கு இருபோ ஓகே பண்ண வச்சு சகோதரி நானு கடைசில வந்துட்டு இந்த வேற அபார்ட்மெண்ட்ல வந்துட்டு ஏதோ ஒருத்தங்ளுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிருச்சா சகோதரி இந்த மாரி வெளியூர் பயணோ போயி அதனால வந்துட்டு கல்லூரியுடைய முதல்வர் என்ன பண்ணி தாரு பசங்க வந்து இனிமேல் வந்து வெளியூர் போக வேண்டா அவுங்களுக்கு வந்து படிப்புதா முக்யோ பசங்களோட உடல்நிலை தா முக்கியோ அவுங்களோட அவுங்களோட பாதுகாப்பு தா முக்கியோ அதனால அவங்கள வந்து அடுத்த வருஷோ பாத்துக்லானு சொன்னாங்க சகோதரி அடுத்த வருஷோ அடுத்த வருஷோனு சொல்லி காலேஜே முடிஞ்சு பொயிருச்சு சகோதரி நா வெளியூர் பயனனு எங்கேயு போனதுல்ல இந்த காலேஜ் படிக்கும்போது இந்த சமூக சமூக சேவைன்னு சொல்லி ஒண்ணு பண்ணுவாங்கள சகோதரி நீங்க அந்த
ஆமா அ பண்ணிருக்கே தோழி நா பாத்திங்ன்னா அந்த பசுமை படைன்னு சொல்லி ஒரு கூட்டமைப்பு இருக்கேன்னு சொல்லி அ பண்ணிருக்கே தோழி அதுலலெல்லா பாத்தீங்க அப்டின்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு மரக்கண்டுகள் வந்து நட்டுருப்போ தோழி கிட்டத்தட்ட ஒரு நூறு மர கன்றுள்ள ஒரு முப்பது மரோ வளர்ந்ருக்கு தோழி
ஓ சேரிங்க
அப்புறோ ஸ்கூல் தினமுமே காலையில பள்ளிக்கு செல்லல்ல பாத்தீங்க அப்டினா செடிகள் எல்லாத்துக்குமே பராமரிக்கணுந் தோழி தண்ணி ஊத்தணு அ சுத்தி இருக்க செடி எல்லாத்தையுமே தூர்வாரணு இந்த மாரி சேவைகள் எல்லாமே நாங்க பண்ணிருக்கோங் தோழி
சேரிங்க சே நாங்க வந்துட்டு இதுக்குன்னே எங்களுக்கு ஒரு தனி மார்க்கு மாரி இ ஆர் பின் சொல்லி எதாவது இந்த இப்ப சனி ஞாயிறுல நமக்கு லீவ் விடுவாங்கள்ள சகோதிரி காலேஜ் அதனால வந்து பேட்சு வைய்ஸா பிரிச்சிருவாங்க சகோதரி ஒரு பத்து பிள்ளைங்க வந்துட்டு இந்த வார சனிக்கிழம வந்து ட்டு அவுங்க சொல்ற எடத்துக்கு போகுனு சகோதரி இப்ப ஒவ்வொரு காலேஜிக்கு பின்னாடி ஒவ்வொரு ஊரு அந்த ஊர்ல வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கல்ல சகோதரி அரசு உதவி பெறும் பள்ளி இருக்கல்ல சகோதரி அந்த ஸ்கூல்ல வந்து சூஸ் பண்ணிருக்காங்க சகோதரி நம்ம அந்த ஸ்கூல்ல போயி அந்த புல் எல்லா மொளச்சிருக்கல்ல சகோதிரி அந்த புல் எல்லா வந்து நம்ம புடுங்கி போடணு புடுங்கி போட்டு ஒரு நாங்க பேழு பேருக்கு ஒரு நாலு புல்ல புடிங்கிட்டு அவுங்க போட்டோ எடுப்பாங்க நம்மள அந்த ஃபோட்டோகெல்லா போஸ் த்து நாங்க ஒரு நாங்க ஒரு நாங்க எங் எங்க கேங்கெல்லா வந்து நாங்க எல்லா வந்து இவுங்க வந்தாதா நாங்க வருவோ ஒரு ஏழு எட்டு பிள்ளைங்க தோழி நாங்க எல்லா ஒட்டுக்கா போனோ ஓட்டுக்கா போயி புல்லெல்லா புடுங்கிட்டு இதுக்கு பின்னாடி வந்து நீங்க செ விவசாயமா இருஞ்ச்சு தென்னந்தோப்பு சும்மா வயல் வெளியா இருந்துச்சு சகோதரி அங்கெல்லா போய் ஃபோட்டோஸ்தான் நாங்க எடுத்துட்டு நல்லா அந்த மாரி அந்த மாரி ஒவ்வொரு ஃபேமிலிக்கு இருக்க என்ன நாங்க ஒரு பேருந்துல போனம்னா ஒரு எல்லாரு நாங்க ஒரே ஊர்ல இல்ல சகோதரி எல்லாருமே ஒரு அர மண்நேரோ ஒரு மண்நேரோ தொலைவிலதா இருக்காங்க அப்டிங்கும்போது அந்த மாரி ஒரு ஒரு பத்து நாள் பத்து டைம் அந்த அந்த மாரி ஒரு சமூக சேவை பண்ண போன சகோதரி அங்தா நல்லாவு நாங்க ஒரு என்ஜாய் பண்ணோ ஒரு ம றக்க முடியாத தருனத்த வந்து அந்த அந்த ஒரு நிகழ்வு எங்களுக்கு ஏற்படுத்துச்சு
சேரி சேரிங்க தோழி
மத்தபடி சகோதரி நாங்க வந்து இந்த குடும்பத்தோட வந்துட்டு இந்த கோவிலுக்கு அந்த மாரிதான ஒரு வெளியூர் பயணம் போயிருக்குமே தவிர இந்த கல்லூரி படிக்கும்போது அப்டியல்லா நா போனதில்ல சகோதரி அப்டி போனீனா இல்ல உள் ஊருலயே இருக்கிற பார்க்குக்கு மூ படம் பாக்க போய் இருக்கேன் சகோதரி‍ அதுக்கப்பறோ கோவிலுக்கு அப்பறம் மேட்டுக்கு இந்த ம் முத்துமலை முருகன் கோவில் இருக்கல்ல சகோதரி நீங்க கேள்வி பட்டிருக்கீங்ளா
ம் கேள்வி பட்டிருக்கேன் தோழி
அ அங்க ஒரு தரவ என் என்னோட குளோஸ் ஃப்ரெண்டோட நா போன சகோதரி அவ்ளதா மத்தபடி ரொம்ப வெளியூர் பயண எல்லா போனதில்ல சகோதரி ரெண்டு நாள் மூண் நாள்லா தங்கியிருந்து எல்லா நம்ம வா என்ஜாய் பண்ணு வாங்கல்ல அந்த மாரில்லா நா பண்ணதில்ல சகோதரிக்கு நீங்க அந்த மாரி எல்லா போயிருக்கீங்ளா நண்பர்களோ
எல்லா போயிருப்பீங்க ஏன் தோழி
ஆ இல்ல சாகோதரி நா வந்து முத்துமலை முருகன் கோவில்ல அந்த லைன் நா போனதில்லை ச அந்த கோயிலுக்கு மட்டு போயிட்டு இந்த ஆயிரத்தெட்டு சிவன் தெரியுங்ளா சகோதரி அந்த கோவில் தெரியுங்ளா உங்களுக்கு அந்த கோயில் போய் நா ஆ நா வந்து சகோதரி அந்த முத்து மல
நல்லா இல்லைங் தோழி ஒரு அஞ்சு வருஷோ இருக்குன்னு நெனைக்கிற
ஒ நா வந் அ நா வந்து அந்த கோவிலுக்கு போய் சகோதரி ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடிதா சகோதரி நா போன நானு அந்த கோவிலுக்கு வந்து நாங்க குடும்பமா செஞ்சு நானு அப்பா அம்மா நாங்க நாலு பேரு எங்களுக்கு இன்னு கல்யாணோ ஆகல சகோதரி இப்ப அப்ப மூணு வருஷத்துக்கு முன்னாடி போனே சகோதரி இந்த ஆயிரத்தெட்டு சிவன் கோயில பாத்துட்டு அப்டிங் முத்துமலை முருகன் கோயிலுக்கு நாங்க ரெண்டு கோயிலுமே பாத்துட்டு அப்டியே வந்துட்டோ சகோதரி நா வந்து ஃப்ரெண்டோட ஆ நா வந்து அந்த ஃப்ரெண்டு கூட ஃப்ரெண்ட்டு கூட தா சகோதரி முத்துமலை முருகன் கோயிலுக்கு பொயிட்டு அப்பறோ அது பக்கத்துலயே ஒரு குட்டி ஒரு கோயில் மாரி இருந்துச்சு சகோதரி அந்த கோயிலுக்கு நா பொயிட்டு வந்தே நானு அப்பறோ இந்த கோயில் இந்த கோயிலு தே நீங்க போயிருக்கீங்களா அப்பறோ ஒரு கொடு அப்பறமேட்டிக்கி வேற ஒரு ஊர்ல ஒரு கோவில்ருக்கு சகோதரி அந்த ஒரு எல்லா சாமியுமே கலந்துருக் ஒன் சொல்லுவாங்க கொடுமுடினு ஒரு புது சகோதரி உங்களுக்கு அது தெரியுமான் வேலூர் பக்கத்துல சகோதரி அது ஒரு பிக் இந்த
இருக்கற்லையு ஃபேமஸான கோயில் அங்க தா தோழி எல்லா பரிகாரமுமே அங்க தா செய்வாங்க
ஆ இல்ல சகோதரி இந்த ப அம்மா அப்பாக்குலா இந்த அறுவது வய்சு ஆச்சுன்னா அறுவதாவது கல்யாணம் பண்ணுவாங்கல சகோதரி
ஆமா ஆமாங்க தோழி
அந்த மாரி நம்பளால வந்து பண்ணமுல்ல சப்போஸ் அந்த மாரி பேரண்ட்டு வந்து விருப்பப்படல அப்டின்னா அந்த கோயிலுக்கு பொயிட்டு இந்த அறுவது வயசு ஆகுற டைம் அந்த அறுவது வயசு முடியறதுக்குள்ள அவுங்க பேர்ல ஒரு அர்ச்சன பண்ணீட்டு நம்ம எதோ தானோ இருக்குல சகோதரி இப்போ ஒரு அஞ்சு பேத்துக்கு நம்ம வந்து உணவு வாங்கி குடுக்குறது இல்ல அஞ்சு பேத்துக்கு நம்ம எதாவது பழங்களு அவுங்களுக்கு முடிஞ்ச காணிக்கைய நம்ம போட்டுட்டு தரிசனோ அந்த கோயிலுக்கு பண்ணீட்டு அர்ச்சன பண்ணிட்ருந்தது ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்களா அப்ப நாங்க வந்து குடும்பத்தோட இப்ப இப்போ போன வருஷந்தா சகோதரி போனோ போன வர்ஷோ பொங்களுக்கு தா நாங்க பொயிட்டு வந்தோ
செரி செரிங் தோழி
ஆனா அந்த அந்த கோவில் சகோதரி பாக்கவே நல்லா நல்லா அற்புதமா இருந்துச்சு சகோதரி
ஆமா ஆமாங்க தோழி அங்க பக்கத்துல பாத்தீங்னா வா ஆறு போகு காவேரி ஆறு போகுதுங்க தோழி நல்லா இருக்குங்க தோழி
ஆ நாங்க போம்போது வந்து அந்த ஆத்துல தண்ணி அதிகோ இல்ல சகோதரி ஆனா என்ன ஆறு வந்து ரொம்ப க்ளீனா இல் க்ளீனாவே இல்ல சகோதரி அவ்ளோ குப்ப க்ளீனா தா இருந்துச்சு இந்த கோவில் பக்கத்துல தா சகோதரி எதோ ஒரு அளவுக்கு நீட்டா இருந்துச்சு ஆனா இந்த கோவில் பரவால்ல அந்த கோவில் வெளிய இருந்து பாக்கும்போது கொஞ்ச சின்னதா தா சகோதரி இருந்துச்சு உள்ள போனதுக்கு அப் வரு நீங்க ஒவ்வொரு ஊருக்கும போய் ஒவ்வொரு சாமிய பாக்கறதுக்கு அந்த ஒரு கோவில் போனாலே போதும் மாட்டுக்
போதும் போதும் ஆமாங்க சொல்லு ஆமா ஆமாங்க இந்த ஆயிரத்தெட்டு சிவலிங்கன் கோயில் இருக்குல்லேங் தோழி அங்கயு பாத்தீங்க அப்டின்னா பெருமாள் இருப்பாரு அப்பறம் பாத்தீங்கன்னா விநாயகர் இருப்பாரு சிவபெருமான் இருக்காரு ராமன் லக்ட்சுமணன் இருப்பாரு
ஆ ஆமா சகோதரி அதுலயு பாத்தீங்ன்னா இந்த கடசீல நீங்க மேல ஏற எடத்துல பாத்தீங்களா இந்த திருப்பரங்குன்றத்தில் இருக்க முருகனும் மது மருதமல முருகனு எல்லா முருகனு இந்த அஞ்சு முருகனு ஆறு அந்த அறுபடை வீடு முருகன்னு சொல்லுவாங்க சகோதரி ரி அந்த அறுபடை முரு எப்போதுமே அந்த ஒரே அந்த ஒரே எடத்துலயே இருக்குற மாரி பாருங்க ஒரு ஆ அந்த ஆறு எடமு பிரிச்சுட் திருச்சி அந்த ஆறு சாமியு ஒரே சைடு வந்து வச்சுருக்காங்க நீங்க பாத்தீங்க நீங்க பாத்துருக்கீங்களான்னு தெர்ல அந்த எடத்த
ஆ ஆமாங் தோழி இருக்குங்க தோழி பாத்
அ ஆனா பாக்கவே நல்லா இருக்கு சகோதரி ஆனா வொ அந்த ஆயிரத்தெட்டு சிவனு சேந்து ஆயிரத்தெட்டு சிவனு ஏற ஏற அப்டியே நம்ம சருக்கள் மாரி போய்ட்டுருக்கு மேல அப்டெ மல மேல ஏற மாரியே இருக்
ஆமாங் தோழி
நல்லா இருக்கு சக
இது நானு பாத்திங்க அப்டினா ஒரு தடவ சிவன் ராத்ரி வந்ததுங் தோழி அந்த டைம்ல போனேங் தோழி நானு காலேஜ் கல்லூரி படிப்பு படிக்கைல நானு எங்க அம்மாவோட நா பொய்ட்டு வந்தேங் தோழி சிவன் ராத்ரி அப்டின்னு
ஒரு சிவன் ராத்ரிகு வந்து சிவன் கோயில்ல தான நல்லா கொஞ்ச விசேஷ
ம் ஆமாங் தோழி பயங்கர விசேஷமா இருக்கு தோழி ஒவ்வொரு கால பூஜையிலு அவ்ளோ அற் புதமா இருக்கு தோழி அ ஆமாங் தோழி வர்ஷோ வர் சோ நாங்க சிவன்ராத்ரிக்கு கண் முழிப்போங் தோழி
ஓ நீங்க வர்ஷ வர்ஷ நீங்க அந்த கோய் இல்ல சகோதரி வர்ஷ வர்ஷ நீங்க அதே கோயிலுக்கு போவிங்ளா சிவன்ராத்
இல்ல இல்லைங் தோழி ஒரே ஒரு வருஷம் மட்டு போய் பாத்துட்டு வந்தோங் தோழி அதுவு காலைல டைமே போய் பாத்துட்டு வந்துட்டோங் சாமி மட்டு கும்புட்டு வந்ட்டோங் தோழி
சேரிங்க சகோதரி ஆனா சகோதிரி அந்த எடத் ஆ சகோதிரி அது வெளிய பாத்திங்னா வந்து அந்த அளவுக்கு மக்கள்லா ஆள் நடமாட்டமே இல்லாத மாரிதா இருக்கு ஆனா நீங்க மேல போக போகப்பாத்தா அவ்ளோ பேர் வந்துகிட்டே இருக் பாங்கான இவங்ளுக்கு நடந்து போகுது டயட் ஆயிரு இல்ல சகோதரி மல மேல ஏற ஏ ஏறுற கோயில் கூட போயிர்ல இந்த கோயில் அப்டி தரைல தா இருக்க மாரி இருக்கு அது அப்டியே ரொம்ப மேலா மேலா போறமாரி இருக்கு நமக்கே ஒரு மாரி டயர்ட் இருந்து எல்லா சாமியு பாத்து வர்துக்குள்ள நம்ம ஒரு மாரி சோந்துருவோ நம்ளே அந்தளவுக்கு இருக்கு
ஆமா ஆமாங் தோழி
சேரிங் சகோத்ரி நமக்கான அழைப்பு முடிந்து விட்டது வேறொரு கால்ல நம்ம சந்திக்லாம் சகோதிரி நன்றி சகோதிரி